வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன். தோழி ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
ம். நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்சிருச்சு தோழி உங்களுக்கு
எனக்கும் முடிஞ்சிருச்சு இப்ப கொஞ்சம் சமையல் வேல மட்டும்தான் இருக்கு அதையும்
ஓ! சரி, சரி, சரி, சரி. ம். நம்ம என்ன தலைப்ப பத்தி பேசலாம் தோழி
அ உடல் ஆரோக்கியம். இந்த கோடை காலத்துத்துக்குகுந்த மாரி எப்படி நம்மளோட ஆரோக்கியத்த மேம்படுத்துறது. அப்படிங்கற மாதிரி, நோய் எப்படி உருவாக்குறது
கண்டிப்பா தோழி, கண்டிப்பா தோழி, கண்டிப்பா தோழி, இப்ப வந்து த கோடை வெயில் வந்து ரொம்ப பொழந்து எடுத்துருச்சு நம்மள. ரொம்ப வெக்க ரொம்ப வெக்கையா இருக்கு சோ தண்ணி நெறைய குடிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும் வேற பழச்சாரு ந நெறையா குடிக்கலாம் இந்த டைம்ல கிடைக்கிற இதா இருக்கட்டும் தண்ணி பழமா இருக்கட்டும் எல்லா வகையான ஜூஸுமே எல்லா வகையான த இதுமே திரவ பொருளுமே வந்து அருந்துறது வந்து ரொம்ப நல்லது இப்போ உள்ள அந்த வெக்கைக்கு வந்து எவ்வளவு குடிச்சாலும் அதை த அடங்க தாகம் அடங்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு தோழி.
அ மாரி நீரேற்றமான பழங்கள் இதெல்லா சாப்பிட்றத விட இந்த சீசனுக்குனு ஒரு சில ஆஹ் பொருட்கள் கெடைக்கும்ல ஆமா நொங்கு ஆஹ் எளநீர் வெள்ளரி பழங்கள் வந் வந்து அதிகமா கெடைக்கு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழ இதெல்லா இந்த கோடை காலத்துக்கு ஏத்த ப அதெல்லா அந்த சீசன் ஃபுட் அப்டின் சொல்லுவாங்க இதெல்லா நம்ம எடுத்துக்கிட்டோ அப்டினா நம்ம ஒடம்புக்கு தேவையான் உம் ஆரோக்கியத்துக்கு அது நல்லா யூ கு ரெண்டாவது ஆஹ் அதுல உள்ள சத்துக் கொஞ்ச கிடைக்கு ஏனா இந்த கோடை காலங்கள கிடைக்கக்கூடிய மாம்பழங்கள் பலாப்பழங்கள்
ஆமா உம் இப்ப இந்த நாவல் பழ வந்துருச்சு நாவல் பழம்
ஆஹ் நா மாம்பழங்கள் வா து தர்பூசணி பழங்கள் இதெல்லா வந்து பாத்தீங்கனா இந்த கோடை காலத்துக்குனே கிடைக்கு அந்த இந்த சீசனுக்காக உள்ள பழங்கள் இதெல்லா இதெல்லா இதெல்லா சாப்பிட்லா ரெண்டு நாள் மத்தத பாத்தீங்னா நம்ம மோர் அதிகமா குடிக்கலா மோர் அதி யமா டெய்லியுமே நம்ப ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டோ அப்டின்னாலு அது ஒரு நம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுதா இந்த எ ஆஹ் உடல் வெப்போ உஷ்ணத்த கொறைக்கிறத்துக்கு ரொம்ப ஆஹ் எளிதான ஒரு உணவுப் பொருள்னு சொல்லா
கண்டிப்பா மோர் வந்து இப்ப நம்ம தயிரா த நம்ம கிட்ட இருக்க தயிரு வீட்ல ஊத்துன தயிரு இருக்கு அப்டினா வந்து அந்த தயிரோட வந்து கொஞ்சோ ஜீரகோ கொஞ்சோன்னு வந்து கருவப்புல கொத்தமல்லி இதெல்லா போட்டு மிக்சில அடிச்சு நல்லா தண் நல்லா அடிச்சு தண்ணி ஊத்தி நல்லா நெறைய தண்ணி ஊத்தி குடிச்சோனா அது ஒரு விதமான சுவையா இருக்கு தோழி
ஆமா கண்டிப்பா ஆஹ் இது நம்ம பெரியவங்க மட் ட்டு இல்லாம சின்ன பிள்ளைங்களையு இது மாரி பழக்க வழக்கத்த வந்து நம்ம சொல்லி குடுக் க்கணு
கண்டிப்பா கண்டிப்பா உம் தேவல்லாத ஜூஸ்னா வேற எதாவ்து இ பாட்டில்ல இருக்க ஜூஸ் மாரி வாங்காம நம்ம வீட்ல எவளோக்கெவ்ளோ ஃப்ரெஷா ஜூஸ் குடுக்குறோமோ அவளோக்கவ்ளோ வந்து அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பழத்தோட அவ்ளோ இது சுவையெல்லா இது பண்ணும் போது அவ்ங்களுக்கு வந்து அந்த பாட்டில் இருக் க்க அந்த இது அந்த இது தா வந்து அவ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இப்போ எதனாலு அந்த பத்து ரூவா பாக்கெட் பத்து ரூவா ஜூஸ் பாட்டுல் பத்து ரூபா ஜூஸ் பாட்டுல்ற மாரி பிள்ளைங்க அப்டியே மாறிட்டாங்க அத தவிர்த்துட்டு நம்ம வீட்ல எவளோக்கெவ்ளோ ஹெல்தியா ஆரோக்கியமா நம்ம வந்து வீட்ல வீட்லயே எல்லா செய்ற எல்லா பழச்சாரயு குடுக்றோமோ அவ்ளோ க்கவ்ளோ ஒடம்புக்கு நல்லது
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி இந்த பாட்டில்ல அடைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் அதாவ்து குளிர் சா குளிர்பானங்கள்லா குடிக்கிறதுனால ஆஹ் ப பிள்ளைங்களோட பற்கள் வந்து ரொம்பவே அதிகமா பாதிப் அடையு அவுங்களுக்கு வந்து பால் பற்கள் இல்லயா ரொம்ப சின்ன பற்களா இருக்கு எளிதா வந்து சேதம் அடைறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா எங் அந்த புள்ளைங்க அதலா சொன்னா
கேக்க மாட்டேங்கிறாங்க அந்த சி இதா இருக்கட்டு அவங்ளுக்கு அந்த இனிப்பு சுவை வந்து ரொம்ப பிடிக்கித் ஆ அதுனால வந்து அந்த பிஸ்கட்டா இருக்கட்டு சாக்லேட்டா இருக்கட்டு அதுதா அவுங்க விரும்பி சாப்புறாங்க இதலா உடம்புக்கு கேடுன் சொன்னாலு அத அவுங்க புரிஞ்சிக்க மாட்டேங்றாங்க இல்ல ஒ ஒன்னே ஒன்னு சாப்ட்டுக்குற இது ஒன்னு செய்யாது அது ஒன்னு செய்யாது நம்மளதா கன்வின்ஸ் பண்றாங்களே ஒளிய அவுங்க அத புரிஞ்சு மாறிக்க மாட்டேங்கிறாங்க
இந்த உணவு ஆரோக்யம்னு சொல்றப்ப பாத்தீங்ன்னா அ இந்த கடலை வகைகளே போ உள்ள பிள்ளைங்ளா தாப்ட மாட்றாங்க நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா நம்மலல்லா சின்ன புள்ளையா இருக்குறப்ப இதலா அதிகமா நம்ப விரும்பி சாப்டுவோ பட்டாணி கடலயா இருக்குட்டு நட கடல
உப்பு கடல உப்பு கடல இதல்லா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப தெரிவே மாட் தேரு
அது ஒரு வித்தியாசமான பொருளா அவங்க பாக்குறாங்க
பாக்குறாங்க ஆமா இதென்ன இப்பிடி இருக்கு இதென்ன அப்பிடி இருக்குன் அத பாத்தோனய அத வேணானு வந்து அத இது பண்ணிர்றாங்க அத ஜட்ஜ் பண்ணிர்றாங்க பாத்தோனய ஐயயோ இதுவா இது வேணா அப்டினு அத டேஸ்ட் கூவ பண்ணி பாக்க மாட்டேங்கிறாங்க டேஸ்ட் பண்ணா ஒ கண்டிப்பா அவங்களுக்கு புடிக்கு பட் ஆனா அத வந்து அ அ இது பண்ண கூட அவங்க தயாரா இல்ல பாத்தோனயே அவாய்ட் பண்ணிர்றாங்
ஆமா இந்த சிப்ஸு வகைகள்லா சொல்றாங்கல்ல லே ஆ கலர் கலரா உள்ள பாக்கெட்ல இருக்கிற சிப்ஸ் ஐட்டம் இதுதா அவங்களுக்கு பிடிச்சமான உணவா இருக்கு
ம் ஆனா அத ஆனா அது அவ்ளோ காரமா இருந்தாலு அத அவங்க சாப்பர்றாங்க பாருங்க இதுவே நம்ம வீட்ல கொஞ்ச ஒரு நம்ம சமையல்ல ஒரு கொஞ்ச ஒரு அதிகமா கொஞ்ச காரம் ஆயிருச்சுனா அத அவ அப்டியே தவிர்த்தர்றாங்க இல்ல வேணா ஒரைக்கிது ரொம்ப காரமா இருக்கு அப்டினு ஆனா அந்த பாக் கெட்ல உள்ள உணவுகள் வந்து எவ்வளவு காரமா இருந்தாலு அத தண்ணி குடிச்சிட்டாவது எப்புடியாவுது அத சாப்ட்டு முடிச்சரனுன்னு சாப்படுறாங்க பாத்திங்ளா அந்த பாக்கெட் பொருளுல உள்ள மோக வந்து அவங்களுக்கு இன்னு அது மாறவே மாட்டேங்குது கொறையவு மாட்டேங்குது
ஆமா நீங்க சொல்றது சரிதா அதுலதா நெறைய தீங்கு விளைவிக்கக்க கூடிய ரசாயனங்கள் அ கலரிங் ஏஜெண்ட் இதெல்லா நெறைய சேக்கறாங்க அப்டின்னு நெறைய அவேர்னஸ் வீடியோ லா வந்தாலுமே நம்மளுக்குதா அத பாத்தா பயமா இருக்கு அந்த சாப்படுற பிள்ளைங்களுக்கு அதோட ஆ தீமைகள்லா தெரிய மாட்டுது நம்ம சொன்னாக் கூட நம் ப ஏதோ அ நம்பதா கெடுதல் சொல் றா மாதிரி அந்த புள்ளைங்க நம்மளுக்கு தெரியாம ஒரு ரொம்ப ரிக் க்யொஸ்ட் பண்ணி கேக்குற மாதிரி நம்ம கிட்டேந்து கேட்டு அந்த ஆ ஒரு குறிப்பிட்ட தின் பண்டம்னா அதோட விலையு அதிகமாருக்கு அதுல ஒண்ணுமே இருக்காது அந்த தின்பண்டத்தத் தா வேணு அப்டின்னு சொல்லி நம்மள்ட்ட ஆர்கயுமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க இது வந்து இப்ப உள்ள புள்ளைங்களா இருக்கட்டு அவுங்களுக்கு வந்து எதையுமே தெரிய மாட்டுது அது நம்மளோட தப்பா இல்ல அவுங்களோட தப்பா
கண்டிப்பா அத நம்ம மாத்த முடியல அத நம்ம மாத்த முடியல தோழி நம்மளு எவ்ளோ ப்பு தா அத வந்து தவிர்த்துக்கிட்டே வந்தாலுமே வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்ல நம்மள வந்து ஏமாத்தியோ இல்லாமா இந்த ஒன்னே ஒண்ணு மட்டுமா பிளீஸ்மா ரொம்ப நாளா ச்சுமா பீளீஸ்மா அப்டி இப்டி நம்மள வந்து தாஜா பண்ணி அத வாங்கிக்கறாங்க அவுங்களுக்கு வேணுங்கறத சாதிச்சுக்கிறாங்க தோழி
ஆமா கண்டிப்பா இப்ப நம்ம பக்கத்துல இருக்கறப்ப அ நம்ம வந்துட்டு சாப்டக்கூடாது அப்டின்னு சொல்றோ இதுவே நம்ம கூட இல்லாம நம்ம வீட்டாளுங்க கூட வெளியில போறப்ப நமக்கு தெரியாம அத வாங்கி சாப் பறாங்க அந்த மாரி
கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து த்து இருந்து நம்ம இருக்கும்போது வந்து அத தவுத்துக்கிட்டேருக்கு இல்லவேணா அப்டின்னு ஆமா பா என்னோட வீட்டுக்கார் கூடையோ இல்ல அவுங்களோட தாத்தா பாட்டி கூடையோ ஆட்சி கூடையோ யார் கூடையாவது போகும்போது அத வாயிங்காறாங்க கேட்டா ‌ அவுங்க வாங்கிதந்துடுவாங்க என்கற தைரியோ நம்மக்கு த்த அத வாங்கி தரமாட்டோன்றதுனால யாரரு்கிட்ட கேட்டு எப்டி வாங்கிக்கணுன்றது இந்த காலத்து புள்ளைங்க கிட்ட வந்து ரொம்ப நல்லா தெரியுது நம்மள விட நல்லா தெரியுது
ஆமா உணவு பொருட்கள்ளு பாக்கறப்ப ஆ நார்மலா ஆ சாதம் வந்து அவுங்களுக்கு புடிக்க மாட்டது சாப் டெய்லியு சாதமா அப்டிங்கிற மாதிரி கேக்கறாங்க அதுலேயு வந்து வெரைட்டியா வேற ஏதாவது அந்த சாப்பாடை சாப்டுறதுனால அவுங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு தா வருது ன்னு ஆ ஹோட்டல்ல போய் சாப்புடறது இது மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் எண்ணெயில பொறிச்ச உணவு இததா அவுங்க விரும்பி சாப்புடுறாங்களே தவிர அ நம்ம ஆவில வேக வெச்சு ஒரு சுண்டல ஒரு கொழுக்கட்ட சத்துமாவுல ஒரு கொழுக்கட்டையோ செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து அவுங்களுக்கு புடிக்க மாட்டது
பிடிக்க மாட்டேங்குது கண்டிப்பா கண்டிப்பா ம் இப்போ உள்ள புள்ளைங்களுக்கு எப்புடி ஆமா எப்டி குடுக்கறதுனே தெரியல நம்மளும் நம்மளும் எவ்வளோ தரம் ஆரோக்கியமா அவங்களுக்கு சேர்க்க முடியமோ அவ்வளோ தூரம் நம்ம சே்க முடியு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா அது வந்து எல்லா நேரமு நம்ம ப்பர்றமான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதா
கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன சின்ன விஷ்யமு பாத்து பாத்து செய்யறோ சரி பள்ளிக்கூடத்துல போனா கூட ஆ கொஞ்சோ சாப்ட்ருவாங்க மத்தவங்க சாப்புறத பத்தி சாப்புடுவாங்க அப்டின்னா கொண்டுட்டு போற உணவு பொருள் அப்டியே திரும்பிதா வருது நம்ம அத என்ன பண்ண முடியு நம்மளுக்கு மனசு கஷ்டமாருக்கு செய்யற பொருளு அ வேஸ்டாதா போகுது அடுத்ததா பாத்திங்னா ஆஹ் ஆ உணவு பொருள்கள் மட் டு இல்லாம அவங்ளோட விளையாட்டு விஷயமு பா்த்திங்னா உடலுக்கு வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்க கூடிய விளையாட்ட தா அவங்க விளையாட்றாங்க ஒரு உடல் உழைப்பு இல்லாத விளையாட்டு
ஆமா தோழி ஆமா ஆமா
ஒரு உக்கார்ந்த இடத்துலயே செல்லு போன் பாக்குறது இல்லைன்னா டிவி பாக்குறது இதுதான் வேற ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அந்த மாரி ஒரு
அவங்களோட கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்களோட பட்டம் வந்து ரொம்ப குறுகிருச்சு இதுதான் போனு டிவி அதுலயே அப்படியே போய் கேமு அது இது அந்த கேமு இந்த கேமு அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையே வந்து ரொம்ப சுரிங்கிசிருச்சு நம்மளாம் வந்து ஓடியாடி விளையாந்டோம் ஆனா அவங்க அப்டி விளையாடுறது இல்ல சும்மா அப்டியே குறுகிய வட்டத்துக்குள்ளே போன் பாக்குறமா அதவே ரொம்ப நேரமா பாக்குறது நம்ம கேட்டால் அது குடுக்குறது இல்ல சண்ட போடுறது வாக்குவாதம் பண்றது இ அந்த மாரி மாறிடுச்சு தோழி
சாப்பிடும் போதும் போன் பாக்குறது அந்த மாரி எல்லாமே வந்து எனக்கு பயமா இருக்கு அவங்க பண்றதெல்லாம் பாக்குற ப்ப இது வந்து ஒரு அடிம மாதிரி அவங்க ஆயிடுவாங்களோ இது ஒரு இதுவும் ஒரு போதை மாரிதான் ஏற்படுத்தும் சாப்பாடு தட்டுல வச்சோம்னா பக்கத்துல ஃபோனும் பக்கத்துல இருக்கு ஃபோன் இருந்தாதான் சாப்பிடுவேன் இல்ன்னா நான் சாப்ட மாட்டேன் அந்த மாரி ரி நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணி அவங்க தான் ஜெயிக்கிறாங்க நம்மளால தோ ஜெயிக்க முடில அவங்ககிட்ட
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் இப்ப உண்ம நம்மளால அதை மாத்தவே முடியல நம்மளும் எவ்வளதான் இந்த டைம் தான் பாக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தான் பாக்கணும் ஒரு காம நேரம் தான் பாக்கணும்ன்னாலுமே அத அவங்க விட மாட்டேங்கிறாங்க அத அவங்க அறமண் நேரம் ஒரு மண்நேரம் ரெண்டு மன்நேரமா அவங்க மாத்திடுறாங்க தோழி
அடுத்தது நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கு எதாவது குடுத்தோம் சைட்டிஷ்ஷா ஏதாவது குடுத்தோம் அப்டின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் உணவு பண்டங்கள்லே பாத்தீங்கன்னா வித்தியாசமா முறுமுறுன்னு இருக்கணும்
ஆமா அவங்களுக்கு அந்த எண்ணெய்ல பொரிச்ச உணவு தான் ரொம்ப அதிகமா விருப்பப்படுறாங்க
ஆமா அதுதான் கேக்குறாங்க ஒரு கீரை வகையோ இல்ல ஒரு கிழங்கு வகைய நம்ப அவிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அது வேண்டா எனக்கு பொரிச்சது அது அசைவமா இருந்தாலுமே பொரிச்ச உணவு தா வேணு அப்டிங்கறாங்க இந்த வெயில் நேரத்துல அஹ் அதி ப நானு எண்ணெய்ல பொரிச்ச தின்ப ண்டங்கள சாப்ட்டா நெஞ்செரிச்சல் வயி
அத அவங்களுக்கு புரிய மாட்டிங்கு அத அவங்களுக்கு புரிய மாட்டிங்குது தோழி
அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது இவ்ளோ நாளு இப்ப வீட்ல இருந்தாங்க இப்ப திடீர்னு பள்ளிக்கூடம் போய்ட்டாங்கனா
ஆமா தோழி மாறிருது கண்டிப்பா கண்டிப்பா தோழி சேரி தோழி நம்மளோட நேரோ முடிந்தது நம்ம இன்னோர் அழைப்புல சந்திக்கலா தோழி உங்களோட பேஸ்னதுல ரொம்ப மகிழ்ச்சி தோழி
ஆஹ் ரொம்ப நன்றி தோழி